ஹெலோ
ஆ கேக்குதாடா ஹாய்டா
ஹாய் எப்டி இருக்க
அன்
நல்லாருக்கியா
ற
ஆ நா வந் து இங்க எங்க வில்லேஜ்ல க்கன்டா நா நல்லாருக்கே
ஓகே ஓ
நீ எங்க இரு க்க
நானு வில்லேஜ்லதா வந்தாச்சு வெக்கேஷன்க்கு இங்க வில்லேஜுக்கு வந்தாச்சு அப்றோ அங்க வில்லேஜெல்லா எப்டி இருக்கு
ஆ வில்லேஜலா நல்லாருக்கு
ம் கொஞ்ச உங்க வில்லேஜ் பத்தி சொல்லே
ஆ கண்டிப்பா சொல்ற இப்ப வந்து வெயிலாவு மழையாவவு கலந்து இருக்கு மழை பெய்றங்கா ட்டி ஓவர் ஹீட் தெரிய மாட் இது கொஞ்சோ இல்லன்னா வந்து இப்போ இங்கெல்லா சுத்தியு மரம் இருக்குற க்கு கண்டிப்பா ஓவர் ஹீட்டாத்தா இருக்கு. அப்போவுமே வெயில் தாங்க முடியாது எங்க வில்லேஜ் வந்து ரொம் போமே அவுட்டர் அவுட்டரா அவுட்டர்ல இருக்காங்க ட்டி ரொம்ப தள்ளி ம் வில்லேஜ் உள்ள இருக்கு அதனால பஸ் வசதி பெருசா இருக்காது ஆஹ் கட வசதி பெருசா இருக்காது து நாங்க ஏதாது வாங்கனோம்னா கூட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு இருவது கிலோமீட்டர் அப்டி போயித்தா வாங்கிட்டு வரணு ஆஹ் பஸ் வசதி ட்டா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பஸ் அப்டி வரோ ஒரு சைடு பாத்தா இன்னொரு சைடு பாத்தம்னா ஒரு ஒன் ஹவர்கு ஒரு பஸ் இருக்கும் ஆனா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் போகணு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ஸ் போணும்
உம்ம்
சே போ போக முடியு அதுவு வில்லேஜ் வழியா தா போகூ ஆனா அது ஒரு கொஞ்சோ மெயின் மாரி பாத்துக்குவே ஆஹ் ஆனா ஆஹ் ரெண்டு மெயின இனைக்கக் கூடியது வில்லேஜ் வழியா போகோ அது ஒரு ஹாஃபன் அவருக்கு ஒன்ஸ் ஒரு பஸ் இருக்கோ ஆஹ் எங்க வில்லேஜ்ல வந்து எப்டின்னா இப்ப நாங்க இருக்கறது ரொம்ப அவுட்டரம்ங்காட்டி இப்ப வில்லேஜ்ல ஒரு ஊர் இருக்கும் இல்லையா எங்க ஊரே வந்து ஆஹ் ஊருக்கு அவுட் தெருல தா நாங்க இருக்கோ எங்க ஊருக்குள்ளேயே போகணு எங்க வில்லேஜ் பேர் இருக்க ஊருக்குள்ளயே போகணும்னாலு ஒரு ஒரு கிலோமீட்டர் நாங்க டிராவல் பண்ணிதா போணு அந்த மாரி ஆஹ் ஹ இப்ப எங்களதுன்னா ரொம்ப அவுட்டர் தோட்டோ ஆஹ் தோட்டம்னா ஒரு பக்கத்து பக்கத்துல இருக்காது ஒரு ஃப்டீன் ஏக்கர்ஸ் அது மாரி ஒரு இன்னொரு வீடு தெரியற்க்கு ஒரு ஃப்டீன் ஏக்கர்ஸ் அது மாரி கொஞ்சௌ டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ டிஸ்டன்ஸ் இருக்கோ நல்லாவே தூரமா இருக்கோ ஆஹ் நம்ம ஒரு வீட்டுக் போகணும்னா கூட ரோட்டுக்கு போனாதா பாக்க முடியு ஒருத்தர பாக்கணு அப்டின்னா கூட இல்லன்னா மாடு ஆடு இது மாரி எல்லா மேய்க்க வருவாங்க இல்லையா தோட்டத்துக்காரங்க அவுங்கவுங்க காட்டுல அப்போ அப்ப வந்து நாங்க பேசிக்குவோ
ஓகே ஓகே ஆஹ்
எங்களதெல்லா வந்து பாத்தீன்னா நாங்க இருந்த எடோல்லா ஒரு அறுவது எழுவது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வயக்காடா இருந்தது நெல் விளையுற பூமியா இருந்தது ஏன்னா எங்க வீட்டு பக்கத்திலயே பாத்தா ஒரு அறுவத்தி நாலு ஏக்கர் ஏக்கரால வந்து ஒரு பெரிய குளோ ஒண்ணு இருக்கு அந்த குளத்துக்கு வந்து தண்ணி வரதே வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயு சின்ன சின்ன கொளோ குட்ட இதெல்லா நம்பி மீதி வர தண்ணி வந்து வரோ அப்டி பாக்கும்போது அது வந்து எங்க கொளோ எனக்கு நெனைவு தெரிஞ்சு நா கொளத்துல தண்ணி பாத்ததே இப்ப ஒரு டூ இயர்ஸா தா அதாவது அத்திக்கடவு வந்ததுக்கு அப்புறோ தா ஆஹ் அஹ் அம்மால்லா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போதுதா தண்ணி நம்பிருக்கு
ஒ ம் ஆ
அப்ப வந்து அத வெச்சு நாங்க விவசாயோ பண்ணுவோ ஆ அத வெச் ச்சு விவசாயம் பண்ணிருக்காங்க அப்பங்கும்போது நெல்லு வாழை வெங்காயோ இது மாரி நறைய போட்டாங்க இப்ப என்னடானா இதெல்லா எதுமே போட முடியாது என்ன ரீசன்னா தண்ணி இல்ல இப்ப நாங்க ஒரு போர்வெல்லே போடணோ அப்டீன்னா கூட ஆ ஒரு அ எட்நூறு அடி ஆயிரம் அடி ஆயிரத்து எறநூறு அடி வரைக்கும் போடணோ அப்படி போட்டாலுமே வந்து ஒரு விவசாயம் பண்ற அளவுக்கு தண்ணி கிடைக்குமானா இல்ல
ம் ஆமா ம்
ம் ஏன்னா எங்களை சுத்தியும் வாட்ரு சோர்ஸே இல்ல தண்ணி மழை தண்ணி மழை பேஞ்சா அந்த குளத்துல கொஞ்சோ தேங்குனாதா தண்ணி அது மாரி இப்ப என்னன்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி வந்து பத்தி கடவு தண்ணி வந்தங்காட்டி இப்ப எங்களோட போருக்கெல்லாம் கொஞ்சோ ஈரப்பதம் குடிச்சு கொஞ்சோ தண்ணி இருக்குன்னு வைய அப்போ இது முன்னாடிலா என்ன பண்டாங்கனா கொண்டு வந்து மான் விட்டுட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்து ஒரு நாலு மான் வந்து ஒரு நா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விட்டாங்க இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா பெரிஹுரிச்சு பெருகி ஆ இப்ப வந்து ஒரு மினி ஜூ மாரி ஆயிடுச்சு அந்த கொளோ
ம்
ம் நம்ம டெய்லியும் எப்டி இருந்தாலு மான் பாத்துருலா மயில் பாத்துருலா ஆ அதனால விவசாயோ வந் அது கொஞ்சோ இதாயிடுச்சு
ஓ ஆனா அது அதனால விவசாயத்துக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதான் ச ய்யும் எனா அந்த விலங்குகளால
ஆமா கண்டிப்பா விவசாயத்துக்கு ரொம் ப பாதிப்பு என்னன்னா இப்ப நம்ம ஏதா து வாழைக்கண்ணு போட்ருக்கோம் அப்டின்னா அதோட குறுத்து கடிச்சிரும் ஆஹ் மைல் பாத்தீன்னா வந் சோளம் விதைக்கிறோம் அப்டின்னா சோளத்த பொறுக்கிறோம் விதைச்சு அடுத்த நாளே பொறிக்கிரு எல்லா சோழத்தையும்
ஆஹ்
இப்ப இந்த ஏரியா மக்கள் எல்லாம் எதை நம்பி இருப்பாங்கன்னா மாடு ஆடு அதுக்கு வந்து மழை இல்லாத டைம்ல வந்து தீனு அப்டின்னு பாாரத்துட்டீங்கன்னா தட்டு போடுவாங்க சோளம் சோளத்தட்டு அதான் மெயினா போடுவாங்க அ து என்ன ஆயடுச்சுன்னா இப்போ அந்த போட்டா கூட ஆஹ்ம் அந்த சோழத்தட்டு போடுறோம் அப்டின்னா கூட அது வந்து வளர்ந்து வர்றதுக்கு விடாது இப்ப சோளத்திட்ட வளர்ந்ததுன்னா அந்த வளர்ந்த தட்டுல கருது இருக்கும் அந்த கருத எடு த்து வச்சு அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க
ஓகே ஆஹ்
ஆஹ் இப்ப என்னன்னா அதெல்லாம் மயிலே கொத்தி சாப்டோம் சோ ஒவ்வொரு டைமும் முதலீடு போடுற மா ரி வரும் அதுல கொஞ்சம் லாஸ்ட் தான் அப்புறம் எங்க ஊர்ல வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இரு க்கு அந்த ஆலம்பரத்து அடியே ஒரு சின்ன சாமி இருக்கு அந்த கோயில் விசேஷ ல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்க வில்லேஜ்ல அப்புறம் கோயிலும் நம்பினு பாத்தாவே சாட்டனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஏழு நாள் ஒரு நோ யா இருக்கும் மஞ் நீராட்டு அப்படி இப்படின்னு இருக்கும் இதுதான் எங்க வில்லேஜ் உங்க வில்லேஜ் பத்தி த்தி சொல்ல
டிரான்ஸ்போர்ட்ங்றது கெடையவே கெடையாது இப்போ ஒரு சிக்ஸ் மன்த்ஸ் இப்ப தான் ஒரே ஒரு பஸ் மினி பஸ் விட்டுருக்காங்க ஒன் அவர் கொறுக்கா அந்த மாதிரிதா நேத்து தொடற்சியா மலைக்கு கீழ எறக் இருக்கிறதுனால மலய ஒட்டியேதா இருக்கு
உம்
அதனால நெறயா வனவிலங்குகள் தொல்லையு இருக்கு ஆஹ் இந்த சம்மர் டைம்ல யானை யானைகள் கீழ இறங்கிரு நெறயா‌ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு யானைகள் கீழ இறங்கிடு அதனால மக்கள் உள்ளூர் மக்கள் மக்கள் வந்து இப்போ மழ மேலயே மழப்பயிர்கள் நெறயா விதச்சிருக்காங்க ஹிராம்பு ஆஹ முக்யமா ஞ்சோ வெளைச்சல்னு பாத்தா
உம்
அது மக்கள் நடமாடறது பயதோடயேதா நடமாடுவாங்க
அப்டியா ஓகே ஓகே
ஆமா நெறைய மரங்கள சாய் வெக்கிறது அந்த மாதிரி மரங்கள எல்லா சாய்கும் போது நெறைய பயிர்களு அதோட சேந்து மிளகுதானே மரத்து மேல தா சுத்தி சுத்தி கொடிகள் இருக்கு அது எல்லாமே கொஞ்சோ சேதமாக் கு சேதமாகு ஆஹ் அதே மாதிரி ஆடு மாடுகள நைட்டு மேக்சிமம் நெறைய புலிகள் எ வரதா செய்து ஆடு மாடுகல கடிக்கிறது அந்த மாதிரி பிரச் சனைகள் இருக்கு ஆன மா இப்ப கொஞ்சொ கொறஞ்சிருக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து கொஞ்ச ஆக்ஷன் எடுத்து ஓரளவு புலி நடமாட்டங்கள் ன கம்மி ஆயிடுச்சு அதே மாதிரி யானை யானையுமே கொஞ்ச நடமாட்ட கம்மியா இருக்கு
ஓ செரி செரி அப்போ எலக்ட்ரிக் பெஃபன்சிங் போட்டுருக்காங்களா உங்க தோட்டத்த சுத்தி
அஹ் இல்ல அது வந்து ரொம்ப ரேர்ரா யாராவதுதா போட்ருப்பாங்க எலக்ட்ரிக்கல் ஃபன்ஷிங்கென மேக் சிமம் கெடையாது
ஹும்
எங்கயாவது ரொம்ப அந்த மலைப்பகுதியில இருக்கிற மக்கள் தா அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க கீழே வந்து யாரும் போடல
சரி
உம் வேற ஒரு தடவ இதுக்காக நாங்க கூண்டு வச்சிருந்தோ பெருசாலி கோழிகளநா ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்டின்னு சொல்லி து கூண்டு வெச்சுருந்தோ பெருச்சாலி பிடிக்கிறதுக்காக அதுல பார்த்தேன் னா அது ஒரு இனம் போல புலியோடைய ஒரு வெரைட்டி போலா அது கொடி புலின்னு சொல்லி அ அ அது வந்து மாட்டிக்கிச்சு அஹ்ஹ் அது அ தெரியாது ஏதோ பூனையா பூனையிலயே கொஞ்சொ பெரிய சைஸ் பூனைய மாதிரி இருந்தது ஆமா எங்க மா புலி தா தெரியு அது வந்து புளியில இன்னொரு வெரைட்டி
ஆஹ் இப்ப காட்டு பூனைக்கும் புலிக்கும் வித்தியாசம் ஆகுமா
ஆமா ஆமா அது வந்து இது வந்து பூனை சைஸ்லயதான் இரு க்கு ஆனா அது கர்ஜிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து புலி மாதிரி தான் இருந்தது கோபம் எல்லாமே பாக்குறதுக்கு அப்டியே புலி மாதிரி இருந்தது நெறைய கோடு சின்ன சின்ன கோடுகள் இருந்தது கருப்பு கலர்ல மேல வந்து கோடுகள் இருந்தது
அப்டியா ஓகே
ஆமா ஆஹ் அதான் அத அதா அவ்ளோதா அதோட அது கீழே வரவே இல்லை கீழே மாட்டுச்சு அதுக் அப்றோ மேல மலைக்கு போனது கீழ இறங்கள
செரிடா சேஃபா இருங்க ஏனா உங்க சைடு தா கொஞ்சோ இதா இருக்கு
வடா
சேரி எனக்கு கொஞ்சோ ஒர்க் இருக்குடா நா அப்பறோ கூப்படுறே ஓகேடா பாய்